ஹலோ மேம் கேக்குதுங்ளா மேம்
கேக்குது சார்
மேம் இப்ப பேசுனோல்ல மதர்
ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க
ஆமேம் சொல்லுங்க ஆ மேம் சொல்லுங்க மேம்
என்ன பண்ணிட்ருக்கீங்க
மேம் நான் இப்பதா மேம் கடைக்கு போயிட்டு வந்தே
ஓ திங்க்ஸ் வாங்கி
ஆஹ் ஆமா
ஓகே நீங்களே வெச்சிப்பீங்ளா இல்ல யாராச்சு வச்சுகுடுப் பாங்ளா
இல்ல மேம் நானே வச்சுக்கு நானே வச்சுக்குவே மே
ஓகே எல்லாமே சமைப்பிங்ளா அப்ப
ஆஹ் மேம் எல்லாமே சமைக்க தெரியும் மேம்
ஓகே அம்மா சமச்சுதரத் எதுலவு எது உங்களுக்கு ரொம்ப புடிக்கு
அம்மா சமச்சு தரது பாத்தீங்கனா அந்த பெப்பர் சிக்கன் சொல்ட்டு ஒண்ணு செய்வாங்க மேம் சூப்பரா இருக்கு
ஓஹோ
ஆமாங் மேம்
நீங்க அம்மா புள்ளையா அப்பா புள்ளையா
உம் எப்பவுமே அம்மா புள்ளதாங்க மேம்
அம்மா என்ன சொன்னாலு கேப்பீங்ளா ஆஹ் சேரி செரி
நீங்க மேம்
நா அப்பா புள்ள தாம்ப்பா
ஆஹ்
ஆல்வேஸ் டேட்ஸ் லிட்டில் பிரின்ஸ்
எமம் ட்வென்ட்டி ஒன் இயர்ஸ் அ ஓல்ட் ஆகுது லிட்டில் பிரசஸ்ன்னு சொல்றிங்க மேம்
நா இன்னிமே எங்க அப்பாவோடதா படுத்து தூங்குவே
ஓ அதனால சொல்றீங்களா ஓகே ஓகே
உம் ஏன் டொன்டி ஒன் இயர்ஸ் ஆச்சுனா லிட் பிண்ட்ஸா இருக்க கூடாதா
இருக்கலாம் மேம் உ பட்டு
நீங்களே சொல்லுங்க உங்க அம்மாக்கு நீங்க வன்ட்டு பெரிய பிள்ளையா சின்ன பையனா அவுங்க கன்சிடர் பண்ணுவாங்களா
இல்ல மேம் இல்ல மேம்
அவுங்க என்னவா உங்கள பாப்பாங்க எப்பவுமே அவுங்க அவுங்களுக்கு நீங்க கொழந்தைங்க தானே
ஆமாங் மேம்
அதே மாரி தானே
கரெக்ட் தான் கரெக்ட் தான் அப்புற மேம் உங்க லைஃப்ல்லாம் எப்டி போகுது உங்களோட லைஃபோட பெரிய அச்சீவ்மண்ட்னா எத சொல்லுவீங்க
அச்சோ வன்ட்டு
உம் எஸ் மேம் உங்க லைஃப்ல நான் இத அடஞ்சே தீருவேன் அப்டின்னு சொல்ட்டு ஒன்னு இருக் குள்ள அது என்னது மேம்
என்னோட மெடிக்கல் கோர்ஸ் நா எடுக்கணுனு நெனைச்ச கோர்ஸ் இப்ப எடுத்து படுச்சுட்டிருக்கேன் ஐ ஸுட் கம்ப்ளீட் திஸ்
ஓகே மேம் இது ஆஹ் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு எங்க ஜாப் தேட்ற மாரி மேம் உங்களுக்கு
பேங்களூர் போலான்னுட்டு இருக்கீங்ளா
எங்க மேம்
பேங்ளூர்
பேங்ளூரா
ஆமா
ஓகே ஓகே மேம் என்ன ஹாஸ்பிட்டல் சைட் அந்த மாரி போலானு இருக்கீங்களா
உம் ஹாஸ்பிட்டல் சைடு மேபி ஒன் இயருக்கு அப்டி போவே
போலான்ட்டு இருக்கீங்ளா
இல்ல இல்ல நார்மலா அவ்ளவுக்கா ஒர்த்து இருக்காது பிளஸ் ஒண் மோர் திங் என்னன்னா ஹாஸ்பிட்டல் சைடு் போனீங்கன்னா நெறைய சேலரி கெடைக்கு
ஒ
சே போனா அவ்ளோக்கா இருக்காது ஏனா ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண் எல்லா யா தா கேப்பாங்க லேப்ல ஒர்க் பண்றியானு எவனு கேக் நா போய் மெடிக்கல் ஸ்டூடன்ஸுனா நர்சாமா நீ கேக்கறா
இப்ப வந்து தெரிய மாட்டேங்குது எல்லா
ஆமா இது என்னனா எஜுகேட்டட் பீபுலா இருந்தாலு செரி நான் எஜுகேட்டட்டா இருந்தாலு செரி
மேம் நீங்க பேசறது கரெக்டா கிளியரா கேக்லீங் மேம் மேம் பே பேக்ரௌண்ட் ஒரே நாய்ஸா இருக்கு கொஞ்சோ தள்ளி வந்து பேசுறீங்களா
இப்போ ஓகே வா
ஆ இப்போ ஓகே மேம் கிளியரா இருக்கு
ஆ
ம் சொல்லுங்க மா ஆ சொல்லுங்க மேம்
அதா இப்ப வந்துட்டு எஜுகேட்டட் பீப்புளா இருந்தாலு செரி நான் எஜுகேட்டடா இருந்தாலு செரி அவுங்களுக்கு வந்துட்டு இப்ப நம்ம போய் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணாதா அவுங்களுக்கு புரியுது இந்த மாரி இருக்கு அப்டின்னு
அதா அதா மேம் கரெட்டு தா
ங்கள இது இது ஒரு ஒன் இயர் வந்ட்டு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணுவே
ஓகேமா
அது முடிச்சதுக்கு அப்புறோ வந்துட்டு வந்து இது ஐடி ஃபீல்டு போலான்னு ஒரு பிளான் இருக்கு
எப்டி மேம் மெடிக்கல்ல படிச்சுட்டு ஐடி ஃபீல்டு போலான் இருக்கீங்க
மெடிக்கல் கோடிங்ன்னு ஒண்ணு இருக்கு இல்ல
கோடிங் படிக்க போறீங்களா
கோடிங் படிக்கணுனு அவசிய இல்ல பட் அந்த ஃபீல்ல போனா ஆனா பிளஸ் என்ன இப்ப ஹாஸ்பிட்டல் வந்துட்டு என்ன பிரச்சனன்னா சண்டே கூட லீவு இருக்காது அதெல்லா இந்த தோச போ ஜம்ப் பண்ணிட்டேனா நெறைய லீவு கெடைக்கு சண்டே சாட்டர்டே லீவ் இருக்கு மெயின் அது தானே வேணு நமக் கு
எஸ் மேம் எஸ் மேம் இங்க நம் கேசிடி குமரகுர காலேஜ் இருக்கல ஆ
அங்க மட்டு நா போமாட்ட
நீயர் சரவணம்பட்டி அங்க பாத்தீங்கன்னா ங்க யூ எஸ் ஹெல்த் கேர் சொல்லிட்டு போயிட்டு இருக்கு
ஓகே
ஆஹ் அங்க வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க
ப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அது போ கொஞ்சோ நாள் ஒன்மோர் திங் எனக்கு வந்துட்டு பேரன்ஸ் கூட இருக்கக் கூடாது எனக்கு தனியா என் லைஃபை லீட் பண்ணணு அதுக்கு நா இங்க இருந்து கிளம்பணு சோ பேங்களூர் சைட் தா நா பார்ப்பே
ஓகே மேம் பெஸ்ட்ட் ஐடியா மேம் நல்லா பண்ணுங்க லைஃப்ல நல்லா லீட் பண்ணிங்க முன்னாடி கொண்டு போங்க ஓகே மேம்
சரி என்ன கேட்டீங்க ஓகே நா சொல்லிட்ட உங்களுக்கு என்ன அந்த மாதிரி ஏதாச்சு
மம் என்னோட பேஷன் பாத்தீங்கன்னா எப்பவுமே எடிட்டிங் தா மம் நா தனியா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்க ஸ்டுடியோ ஒண்ணு ஸ்டுடியோ ஒண்ணு வைக்கலா அப்படின்னுருக்க மேம் பியூச்சர்ல
ஓகே
எஸ் மேம் ஃபுல்லா எடிட்டிங் புல்லா கத்துக்குட்டு அதுக்கப்ரோ ஸுடியோ ஒன்னு வைக்கலா அப்படின்னு சொல்
நான் பேசறது கிளியரா தானே கேக்குது
ஆஹ க்ளாதா மேம் கேக்குது எனக்குன
ஆமாங் மேம்
சோ நெக்ஸ்ட்
சொல்லுங்க மேம்
நீங்க தா சொல்லனு
நீங்கதா சொல்லணு
ஏதாச்சு உங்க லைஃப்ல இன்ட்ரெஸ்டிங்கா நடந்த சம்பவங்கள் ஏதாச்சு இருந்தா சொல்லுங்க
என்னோட லைஃப்ல இன்ட்ரெஸ்ட்டிங்கா நடந்தது பாத்தீங்கன்னா சொல்றரது மேம் நா இங்க லடாக் இருக்குல்ல மேம் அதாவது என்னோட செவன்த் லீவ் அப்போ ஃபேமிலியோட லடாக் போயிருந்தோம்
ஓகே
அரௌண்ட் த்ரீ தௌசண்ட் பபைவ் ஹண்டரட் கிலோமீட்டர் வருது நமிங்க இருது
ஓ சரி சரி
தௌசண்ட் ஃபை ஹண்டர் கிலோமீட்டர் வருது
ஓகே சார்
போயிட்டு ஆஹ் இது சொல்றாரு மேம் ஜனா வாட்டர் ஃபால்ஸ் பாத்தோம் அப்றோம் பியாஸ் ரிவர்ர பாத்தோம் அந்த பியாஸ் ரிவர்ல பாத்தீங்கன்னா ஒரே எடத்துல மட்டு சின்ன ஹோல்ஸ் மாதிரிதா மேம் இருக்கும் ஓகே வா
ஓகே
அந்த எடத்துல மட்டும் ஹாட் வாட் டர் எவாப்ரேட் ஆயிட்ருக்கும் மேம்
எவாப்ரேட் ஆகுமா
அஹ் எவோபரேட் ஆயிட்டுருக்கும் அது வந்து ரொம்ப நேச்சுரலா நேச் சுரலாம் அதாவது ஒரு ரி ரிவர்ல எல்லா வ வாட்டரும் பாத்தீங்கனா கோல்டா இருக்கு உங்களுக்கு கரக்டா
ஆமா
ஒரே எடத்துல மட்டும் கீல இருந்து ஹாட் வாட்டர் எவாப்ரேட் ஆகும்
நீங்க ஏ அதுக்குல்லா கேக்கலையா இன்வெஸ்டிகேஷன்
ஆஹ் மேம் அது ஏன் கேட்டீங்கனா அந்த எடத்துல மட்டும் ஹீட் இருக்காமா மேம் அதனால எவ்
அது எப்டி ஒரு பிளேஸ்ல மட்டு அந்த மாரி கீஸ் ஆகுது
அதுதா மேம் என்னனு தெரில ஒரு வேள ஏதோ இர்க்கலா சம்திங் ஏனா அங் ங்க அங்க கேட்டதுக்கு அப்டிதா சொன்னாங்க அங்க அந்த ஊ ஊர் மக்கள் கிட்ட கேட்டோ அ அப்டிதா சொ சொன்னாங்க எஸ் மம் நல்லாருந்துது மேம் அந்த ப்ளேஸ் அப்புற ஜல வா ட்ரு ஃபால்ஸுன் சொல்ட்டு மேம் நெக்ஸ்டே போனோ அங்க நெக்ஸ்ட் டே போய் அங்க வந்து ரொம்ப வாட்டர் பாத்திங்கனா ரொம்ப அதாவுது ஒரு நீங்க ஃப்ரீசர்ல வெச்சு தண்ணி குடிப்பிங்க பாத்துருக்கிங்ளா ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது மேம் நீங்க ஃப்ரீசர்ல வெச்சு தண்ணி குடிப்பிங்கல்ல அத விட அத விட அந்த வாட்டர் கோல்டா இருக்கு மேம் அது எந்த அளவுக்கு இருக்குன் நெனச்சு பாருங்க அப்போ
ஓ ஓ
எஸ் மேம் ரொம்ப கோல்டா இருக்கு அது
சேர் செரி
ஆமாமாங் அப்புற அங்க ஃபுட் எல்லா பாத்திங்கனா அங்க ஹார்வெஸ்ட் பண்றத வெச்சே சமைக்கிறாங்களா ஒரு ஹோட்டல்ல
ஓ ஹோ ஓ
அங்க அ அங்க வெளையறத வெச்சே சமைக்கிறாங்க எல்லாமே இந்த செடி என்னன்ன செடி இருக்கோ அதுலயே எல்லாமே கொழம்பு கீரை ரசம் அந்த மாரி எல்லா பண்றாங்க மேம்
ஓகே
வாஷ்னல் சேரி ஓகே மம் நா வே எ கால கட் பண்ற அம்மா வேற கால் பண்றாங்க நா பேசிட்டு உங்கள்க்கு நா கால் பண்ற மேம் ஓகே மேம் தேங்க்யூ தேங்க்யூமா
தேங்க்யூ